உம்
ஹலோ எப்படி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக் கேன்
என்ன பண்றீங்க இல்ல இனிமேட்டு தான் சாப்புணும் நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல நானு இனிமேதான் சாப் கொஞ்சோ இப்பதான் சமையல் முடிஞ்சுது
ஓ ஓகே ஓகே என்ன லஞ்ச் டுடே
இன்னக்கு முருங்கக்கா கத்திரக்கா போட்ட புளி குலம்பு
ஓகே சைடிஸ் பீட்ரூட்டா ஓகே ஓகே நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சோம் முட்ட கொழம்பு முட்ட குழம்பு மாம் ம்பலம் தொட்டுக்காப்பழம்
செரி செரி நீ மாம்பலோ சாப்பாடு குடுக்கே மாம்பலோ வச்சு சாப்ட்ருவீங்க
ஆமா அது மாம்பழம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா உள்ள
ஆஹ் எனக்கு அந்த காம்பினேஷன் புடி காது எங்க அத்த அடிக்கடி சொல்லுவாங்க மா மாதா ஊட்டாத சோர மாம்பழம் ஊட்டும் மாம்பழம் ஊட்டுண்டு மாம்பழம்மா வெட்டி வச்சு சாப்பிடுவாங்க
அஹ் ஹ அம்மா இது ஊர்ல எல்லாருமே அந்த மாதிரிதான சாப் படுவாங்க சாப்பாடு பிளஸ் மாம்பழ சீசன்னன்னா அந்த மாம்பழம் இருக்கணும் மா சாப்பாடு ஒரு வருவாய் மாம் ம்பலம் ஒருவாய் அந்த மாரி சாப்புடுவாங்க
உம் எனக்கு அது எனமோ புடிக்காது தனியா சாப்புடுவேகட் பண்ணி சாப்பாடு சாப்டும் போது எனக்
இங்க தனியெல்லாம் சாப்பிறது கிடையாது சாப்பாடுக்கு அந்த மாம்பழம் சீசன் வந்தா மாம்பழ வேணும் பிள்ளைங்களுக்கு அந்த மாரி ஸ்கூலுக்கு குடுத்துறதானே பெருசா அந்த மாம்பலம் ஒரு துண்டு வச்சு குடுத்துட்டுன்னா சாப்பாடு காலி ஆயி
காலிய ஆயர்து அஹ் என்னோட பசங்களும் சாப்பிட மாட்டாங்க மாம்பழத் சும்மா கூட சாப்பிட மாட்டாங்கா இவ
செரி சா ஆனா இப்ப மாம்பழம் இந்த வருஷம் சுத்தமா எதுவுமே நல்லாவே இல்ல ஒண்ணுமே நிக்கல வாங்கி மில்க்ஷேக்கு தான் போட்டிருக்கு மத்துபடி வாங்கி வாங்கி நல்லாவே இல்ல நேத்து ஒரு ஷாப்ல வாங்கினன்னா ஒரு கடையில வாங்குனத நல்லாயிருந்துச்சி அது கொஞ்ச நல்லா இனிப்பா அக் டேஸ்ட்டு பாத்து வாங்கிட்டு வந்தேன் இனிப்பா இருந்ததுனால சரி ஓக் கே அப்படின்னு இன்னைக்கு முட்டகொழம்பு வ
அங்க அப்படித்தானா போடும் போது வேற எதையாவது போட்டு உட் ட்டுறாங்க
ஆமா இது கொஞ்சம் தெரிஞ்ச கடனால ஏமாத்த மாட்டாங்க இந்த வண்டியில எல்லாம் அங்கங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்கல அவங்க கிட்டதான் அவங்க நமக்குத் தர்றது வேற மாரி இருக்கு நமக்கு தர்றது வேற மாரி இருக்கு
ஆம்மா
உம் உம் உம் ஆனா சீசன்ல தான அதல்லாம் சாப்புட முடியும் ஆனா இந்த வாட்டி சீ எதுவுமே வாட்டர்மலன் சீசனு அந்த அளவுக்கு இதுவா இல்ல
இல்ல தண்ணி அந்தக் கால
இருக்குது இந்த வாட்டர் மெலன் ஐ அந்த
ஆமா உள்ள ப வெளியில பாக்க ஓகேவா இருக்கு ரெண்டா கட் பண்ணா அந்த நடுவுல மட் டும் பிங்க் கலர்ல இருக்கு மத்த படி சுத்தி வரைக்கும் ஓ ஒரு ஒயிட்டா தான் இருக்கு இந்த வாட்டி என்னன்னு இந்த வாட்டி எதுவுமே அந் தளவுக்கு பணம் இதுவா இல்ல
ஆஹ்
வெளைச்சல் எதனா இது இதுவா இருக்கிறதுனால இல்லையா என்னன்றது
நாங்க நேத்து குற்றாலம் போயிருந்தோம் அங்க இது நுங்கு வாங்கணும் அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு உள்ள தண்ணியே இல்ல நுங்குன்னு விக்கிறாங்க உங்க
பலா பழம் தானே அங்க கெடைக்கும் சலக்
பலாப்பழம் இது நுங்கு எல்லாமே கட எல்லாமே சீசன் தான் அந்த டைமே அப்புறம் எது அது ஸ்ட்ராபெரி முள்ளு மாரி ஒரு பழம் இருக்குமே ன்னா பழம் நுங்கு பழமா உள்ள ஓபன் பண்ணா உள்ள
இந்த ஆரஞ்ச் ஸ்லேப் மாரி இருக்குமே ஸ்லைஸ் மாரி அத
இல்ல இல்ல நம்ம ஸ்ட்ராபெரி மார்தான் இருக்கும் ஆனா பெரிய முள்ளு முள்ளா இருக்கும் பெருசா உருண்டையா இருக்கும் பேரு மறந்து போச்சு நல்ல பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குனு அது வாங்கனு அதுதான் அப்புறம் செரி செரி போன போகட்டும் போயிட்டு ஒரு பலாப்பலம் வாங்கிட்டு வந்தோம் அது இனு வெட்டல கொஞ்சம் காயா இருந்தமாரி இருக்கு நாளைக்கு வெட்டுங்க அப்படின் தான் தந்தாரு அவரு ஆமா அதான் போட்டிருக்கு அவங்கக்காக தரும்போதே அப்படிதான் தந்தார்ரு அவரு நாளைக்கு இன்னிக்கு வெட்டாதீங்க நாளைக்கு வெட்டுங்க நெறய ட்ராவல் பன்னி ரொம்ப தூரம் ட்ராவால் ஆனால நீங்க கார்ல வைக்கிறதுனால. ம்ச் ஒரு மாதிரி ஆயிரு அதனால நீங்க கொஞ்சோ காயா வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. வாயிட்டு வந்துருக்கு அத வெட்டி பா. பாரு எப்டி இருக்குனு.
எ ஃப்ரெண்டு வரும் ஒண்ணு வாங்கிட்டு வந்தா சொன். சொல்லிட்டு பஸ்ல போட்டு விட்டுருந்தாங்க. நாங்க என்ன பண்டோ அது காயா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீட்லயே வந்துட்டு மூணு நாளா வச். வச்சுட்டோ ஆனா செம்ம இனிப்பு பழோ. அவங்க என்ன அவங்களு என்ன பண்ணிருக். இருக்காங்கன்னா கார்லயே ஒரு மூணு நாள் போட்டுட்டாங்க. எங்க கிட்ட தரும் போது அது ஒரு மாதிரி. கலர் ஆயிடுச்சு ஆனா மனசே கேட்கவே இல்ல பழோ. நல்ல பழமா இருக்கு இனிப்பாவு இருக்கு ஆனா ஒரு சைடு. உள்ள டேம். டேமேஜ் ஆனதுனால ம்ச் அந்த எல்லா பழத்துலயு அந்த. தும்மல் வர மாரியே ஆயிடுச்சு.
உஹம்.
ரெண்டு பழோ இதுக்கு. இடையில. ஒன்னா இருந்தாலு மனசு கொஞ்சோ அந்த ரெண்டு பழோ அப்படிங்குறதுனால. ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது. ஆனா அவ்வளோ டேஸ்ட்டு. தேன் மாதிரி இருந்துச்சு.
உம். இங்க எங்க ஊர் சைடு அதெல்லா கெடையாது. ஒரு பீஸ் அஞ்சு ரூபா அப்புடின்ட்டு எங்க அத்த வாங். .
அஹ இங்கேயே கால் கிலோ ஐம்பது ரூபா அந்த மாரிதா ம்ச் அந்த பழோ அவங்க சாப். தச்சமா நம்ம ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்ததுனால. எடுத்துட்டு வந்துருந்ததுனால. என்னமோ இப்டி ஆயிடுச்சு. ஆனா செம்ம அவ்வளோ டேஸ்ட். ச்சு அது ஒரு பழோ இது ஆனாலு பரவால ரெண்டு. து உன்னடியேது. இதானதுனால எ மனசே கேக்கவே இல்ல. நல்ல பழமா வேற இருந்துச்சா இனிக்கலனா கூட சரி அப்டின்ருக்கலா வெளியல்லா கடைலெல்லா வாங்கி சாப் புற இந்த வர்க்க பழம் மாரி சொல்லுவாங்கள அந்த மாரிதா இருக்கு
பேச சு இருக்காது வெள்ளையா இருக்கு அந்த மங்கள்பாரே இருக்காது
அ இருந்துச்சு ஒரு இனிப்பாவு இல்ல ஒண்ணு இல்ல
அப்டிதா மா ர்கெட்ல வித்திருப்பாங்க அஞ்சு பழோ அஞ்சு பழத்துக்கு இவ்ளோத்தாங்க அப்டி இப்டின்ட்டு அஞ்சு பழொ முப்பருவா முப்பருவான்டு கடப்பாங்க அதையவா ங்குறாங்க நாந்தா‌கேட்டே ஆசப்பட்டு ஆமா ஏகப்பட்டது குமிச்சு போட்டுருக்காங்க நவ்வாபழத்த மார்க்கெட்ல இங்க
ஆ இங்க ஃபுல்லா ஹைப்ரிட்டு தா வருது நாட்டு பழமே
ஆமா பெருசு பெருசா இருக்கு இங்கயுமே நா ட்டு பழொ குட்டியா இருக்கு கொஞ்ச கச
நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல்லா எப்டினா கொல் கொல கொலன்ருக்கு அந்த அந்த கப்புலெந்து அந்த ஒரு இது வச்சிருப்பாங்கள ஒரு அளவுக்கு ஒண்ணு அதுல இருந்து எடுத்து தருவாங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்டி சொல்ட்டு அந்த கைய பாக்கும் போதே வலு வலு வலு வ நல்லாருக் கூ இது மேல வந்து வச்சிருக்காங்கல்ல மேல வச்சுருக்றது பாக்க அழகா இருக்கு உள்ள நம்மகிட்ட கவர்ல அள்ளி போட்டு தர்றது அவ்ளோ கல்லுப் போல இல்ல சின்னதா இது து வந்து ஏமாத்திர்றாங்க
ஏமாத்திருவாங்க அதுவு இப்ப உள்ள இதுல்லா பெருசு பெருசா இருக்கு ஒரு நவாப்பழமே அவ்ளோ பெருசா இருக்கு
ஆமா
நவாப்பழனாலே மரத்லருந்து விழுக நானா ஸ்கூல் படிக்கும்போ எங்க ஸ்கூல்ல ஒரு மரோ உண்டு கீழ விழுகு நவாபழொ அதெல்லா சின்ன சைசா தா இருக் கு இது என்னவோ அத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்
ஆமா இப்ப எல்லா குண்டு குண்டு குண்டு குண்டா இருக்
ஆ சின்னதா எப் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுதான் நாட்டுப் பழம் சொல்லுவாங்க இப்போ முக்கவாசி எல்லாரும் சுகருக்கு வந்துட்டு ஆமா சுகருக்கு நல்லதுன்னு எல்லா ஹைப்ரட்டா தான் வாங்கி சாப்றாங்க
ஆமா எல்லாதுலயும் ஹைபிரிட் ஆகி போச்சு மாம்பழமுமே கல்லு வைக்காம பழுக்கற மழமே கெடையாது போன வாரத்துல ஒரு நாலு எங்க அத்த வாங்கி வந்திருந்தாங்க மாம்பழம் ஒரு பீஸ் தா சாப்ட எனக்கு ஒரே வாமிட்டு சேரல அது ஏதோ பழுக்க வச்சது வந்து கல்லு வச்சு பழுக்க வச்சிருப் பாங்க அதனாலதான் வாமிட்டு வரும் அப்படின்ட்டாங்க ஒரு பீஸ்தா சாப்டே ஒரு வாமீட்டுல இருக்க அப்புரோ ஆஸ்பிட்டல போய் ஊசி போட்டதுக்கு அப்புற தான் கொஞ்ச தேர்சி ஓடம்பு பரவால இருந்துச்சி அதுலருந்து மாம்பழத்தை இப்போ பதிநஞ்சுநாளா சாப்புடவே இல்லை
கல்லு வச் ஒத்துக்காது இப்போ வெயிலு வேற ஹெவியா இருக் கா இங்க சுத் ஆமா சுத்தமா ஒத்துக்காது அது உம் ஆனா என்ன எதுவுமே ஆனா அந்தந்த சீசன் டைம்ல வந்து சாப்டாதான
சாப்டா தா நல்லது ஆனா சாப்டா சேரமடேங்கே ஏ
நம்மளுக்கு ஒத்து
ஆசைக்கு ஆஅஅ இது எங்க வீட்ல வந்து நாங்க கிராமம்தான் எங்க வீடு எங்க தோட்டத்துல உள்ள மாம்பழம் சாப்டா ஒண்ணுச் செய்யாது ஏன்னா அது வந்து நாங்க பறிக்க பறிச்சு பழுக்க வைப்போம் அதுல ஒண்ணுமே நாங்க சேக்க மாட்டோ தானா சாதாரண வைக்க போர் இருந்துல வைக்கோல்ணு சொல்லுவாங்க ஆஹ் நா மாடுக்கு வைக்கோல் அத கொத்தா பழுக்க வைப்பாங்க அதுலாம் எவ்லோ சாப்டாலும் எதுவுமே செய்யாது ஒரு மூணுநாள் வக்கோல்ல போட்டு ஆஹ் என்னமோ டிப்ரெண்ட்டா இருக்கு தோல்லா ஹாடா இருக்கு மாம்பழம் மாம்பழ மாரி இல்ல பாத்தாலே பயமாருக்கு அப்டினு
கொய்யா பழமே பாத்தீங்களா எப்டி இருக் ஹான் இந்தா இந்தா தண்டில வருது ஒன்னு ஒன்னும் இவ்வளோ தண்டில இருக்கு உள்ள வெட்டுனா அதோட ஹஹ் சின்ன சின்னதா இருக்கிறதுல கொஞ்சமா தான் இருக்கு அன சத தான் நரய இருக்கு
சத தான் இருக்கு இனிப்பு கிடையாது சப்புனு இருக்குகோ
அப்படிதான் வருது இப்பள்ளா ஆ
ஆஹ மாறி இருச்சு முன்னல்லாம் வீட்டுல மரம் வச்சிருப்பாங்க பறிச்சு சாப்பிடுவோம் ஹான் இப்ப கடையில போய் வாங்குனதான் சாப்படா முடிதா அதெல்லாம் என்ன பழங்கள்னாலு காய்கறிகள்னாலு ஏய் உசி
ஆம்மா இயற்கையானதுல்லாம் இப்டி இல்ல
ம் அதாது ஹாஸ்பிட்டல தேடி ஓடுறாங்க எல்லரு ரும்
ஆமா யார பார்த்தாலே எதனாச்சு அந்த மாரி இருக்குல்ல ஃபுட் எல்லாம் அந்த மாரி ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியா வந்து எடுத்துக்க மாட்டிகறோம்ல ஏதோ யூசன் யூ ண்த்ரோ கப்பு மாறி டக் டக் டக்குனி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போற மாரி இருக்கு அந்த மாரி உம் அப்புறம் என்ன செய்வீங்க ஸ்பெஷலா என்ன சாப்பாடு செய்வீங்க சமைப்பீங்க
ஸ்பெஷல் நான் நான்வெஜ் பிரியாணி தவிர எல்லாம் செஞ்சிருவேன்
பிரியாணி தான் வராது
பிரியாணி தான் வரா ஐயையோ எனக்கு இந்த குலம்பு வைக்கிறது டை வக்குறது மியாதி எல்லாம் கொஞ்சம் வந்துடும் அந்த பிரியாணி வந்துட்டு இந்த அளவுல்லாம் சரியா தெரியாதா அதனால ஹா செய் தெரியாவரம் செய்யமாட்டேன் அந்த சைட்டு போறது கிடையாது
அப்போ வீட்டுல சாப்படுறதுல்லாம்
எங்க அத்த செய்வாங்க பிரியா பிரியாணினாலே எங்க அத்தான் செய்வாங்க ஹெல் ஹெல்பர் மட்டும்தான் நானு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன் மதக்கரது வெட்டி கொடிப்பு ட்டி குடுக்குறது வெங்காய உரிக்கிறது இந்த வேல மட்டு தா பிரியாணினா எங்க வீட் ல கொழம்பு மட்டன் கொழம்பு சிக்கன் கிரேவி மட் டன் சுக்கா அதல்லா என்னென்ன இருக்கோ அதெல்லா செஞ்சுருவே எனக் இந்த பிரியாணி மட்டு கொஞ்சொ ஒரு பயொ ஆனா எங்க அத்தா சொல்லுவாங்க செய்யறதுலயே பிரியாணி தாமா ஈ
ஆமா எனக்குமே எந்த டைம்லனாலு எத்தன பேரு க்குனாலு செய்றது அதுதா ஈஸியா இருக்கு இந் இந்த வெஜ்ஜூலா கட் பண்ணி செய்றதுக்குதா கொஞ்சொ வலி எடுக்கு
ஆ ஆமா நான் வெஜ்ஜ விட வெஜ்ஜு செய்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அர மணி நேரொ முக் காமண்நேர‌ ஆவ
ஆமா எல்லாமே தனித்தனியா
ஆ இதுல வெங்காயம் மட்டுந்தே நம் மட்டன் கொழம்பு இதா த நான்வெஜ்ஜா
ஆமா ரெண்டு விசில் குக்கர்ல விட்டோமா எடுத்தமானு போயிரு பிரியாணி செய்யெ ஈ சி தா
ஈசிதா அது ஆள்கள் கொஞ்ச இங்க கூடியா ஒரு நாலு ஆறு பேர் இருக்கமோ அதனால செய்ய மாட்ட ஒரு ரெண்டு பேருக்கு செஞ்சு கொஞ்ச அளவா செஞ்சு பழகலா ஆள் நெறைய இருக்கறனாலா கொஞ்ச பயமா இருக்கு
அ ஒரு தடவ செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணாதானே எதுமே வரு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி செஞ்சு பாத்துட்டு
ஆ ஆ கண்டிப்பா சொல்லிர்றே
டர் அப்றொ ஓகே பாத்துக்கோங்க அப் பிரியாணி செஞ்சுட்டு ரெசிபி சொல்லுங்க ரெசிபி வேணா கேளுங்க நா டேக் பண்ணி சொல்ற சேரி சேரி பாத்துக்கோங்க அப்றம் பேசுவோ ஓகேவா ம் பாய்